ஹாய் நண்பா
மதிய வணக்கம் நண்பா
ஆஹ் வணக்கோ நண்பா, என்ன நண்பா பண்ற?
பையங்கூட விளையாண்ட்டு இருக்க நண்பா, நீங்க என்ன பண்றீங்க நண்பா?
நா சும்மாதா நண்பா மழ வந்துட்டு இருக்கு நண்பா அதா இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க நண்பா
சேரி சேரிங்க நண்பா, நல்ல மலையாங் நண்பா அங்க?
ஆமா நண்பா, அங்க எப்டி நண்பா இருக்கு?
இங்கியு மழ தாங் நண்பா ஓரளவுக்கு மழை பேய்ஞ்சிட்டு இருக்கு காலையில இருந்தே அப்டியே லைட்டா தூறிட்டேதா நண்பா இருக்கு
ஓக்கேங் நண்பா சாப்டாச்சிங்களா நண்பா
நீங்க மதிய உணவு சாப்ட்டீங்களா நண்பா
இல்லைங்க நண்பா இன்னும் நேரமாகு நண்பா நீங்கள் நீ ஏ நண்பா சாப்பிடல இன்னு
இல்ல நண்பா எங்களுக்கு இப்பதா வேல முடிஞ்சுதுங் நண்பா இனிமேல் தா சாப்பிடனுங் நண்பா நீங்க சாப்பில்லயா
வேல முடிஞ்சுங்றீங்க நண்பா பையன் கூட விளையாண்ட்ருக்கீங்க நண்பா
ஆம்மா நண்பா பையன் கூடதா விளையண்ட்டுருக்க நண்பா இனிமேல்தா சாப்பிடணு நண்பா
ஓக்கே நண்பா அங்க மழயில்லையா நண்பா வெய்யிலா நண்பா
இங்க மழதாங்க பேஞ்சிட்டு இருக்கு
ஆ ஓக்கே நண்பா
அங்க வீட்லைல்லா என்ன
வீட்ல எல்லாரு ஊருக்கு போயிருக்காங்க நண்பா
சேரி சேரிங் நண்பா அப்புறோ எங்க வெளிய எதுவு போலீங்ளா
இல்லை நண்பா நா எங்கயுமே போல நீங்க எங்கயு போலீங்களா
நா எங்கயு போலைங்க நாளைக்கு தா போனு நீங்க என்னங்க நீங்க வேலைக் போயிட்டுருக்கீங்களா இல்ல வீட்ல தா இருக்கீங்களா
இல்ல நண்பா நா வீட்ல தா நண்பா இன்னிக்கி
சேர் சேரிங்க
அம்மா அப்பல்லா என்ன நண்பா பண்றாங்க
அப்பா வேலைக் போய்ருக்காங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க நண்பா
ஓ இங்க எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க நண்பா
சேரி சேரிங்க அப்ப எல்லாரு ஊருக்கு போயிட்டாங்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்ளே சமச்சுக்குவீங்ளா
ஆ ஆம்மா நண்பா நா பண்ணிக்குவே நண்பா
சேரி சேரிங்க
நீங்க நண்பா என்ன சமயல் அங்க
இங்க வந்து பாத்தீங்னா சாம்பாருங்க உருளக்கெழங்கு சாம்பாரு ஒயிட் ரைஸ்சுங்க அங்
இங்க ஒயிட் ரைஸ் அண்டு தயிரு நண்பா
சேர் சேரிங்க
ஓக்கே நண்பா ஆ அ இல்ல நண்பா எனக்கு பாத்துட்டு இருக்காங்க நண் பா உங்ளுக்கு ஆயிருச்சிங்ளா
இல்லைங்க எனக்கு பாத்துட்டு தாங்க இருக்காங்க
ஏதாச்சு பிஸ்னஸ் பண்ற ஐடியா ஏதாச்சு இருக்குங்ளா நண்பா
தொழில் தொடங்கணுங் நண்பா இந்த வருடத்துக்குள்ள நா கண்டிப்பா தொழில் தொடங்கியே ஆவுனுங்ற ஒரு வெறில இருக்கங் நண்பா
சூப்பர் நண்பா சூப்பர் நண்பா உங்க கான்பிடென்ட் போது நண்பா
சேரிங் சேரிங்க நீங்க ஏதாவது தொழில் தொடங்றதுக்கு ஏதாவது ஐ ஆ ஐடியா இருக்குதுங்களா இல்ல
இல் இல்ல நண்பா நா அப்பா ஒரு அஞ்சு ஏக்கர் காடு வச் சிருக்காரு நண்பா அத நா பாத்துக்கிட்டாலே போது நண்பா அத பாத்துக்கிறதுக்குதா நண்பா ஆள் இல்ல அததா பாத்துட்டு இருக்கே நண்பா
சேரி சேரி நண்பா இப்ப இங்க காடுன்னா எந்த மாரிங்க தோப்பு வெச்சிருக்கீங்களா வயல் வெச்சிருக்கீங்களா எந்த மாரிங்க
இல்ல நண்பா காடு தா நண்பா தோப்பு தோப்பு வெச்சிருக்கன் நண்பா தென்னை தோப்பு வெச்சிருக்கன் நண்பா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்னா ஒரு நூத்தி பன்னெண்டு மரோ இருக்கு நண்பா
ஒரு ஏக்கருக்கு நூத்தி பன்னெண்டுங்களா எங்க ஊர் சைட்லெல்லா ஒரு ஏக்கருக்கு எழுவத்தஞ்ல இருந்து எண்பது எழுவத்தஞ்சு அதயுந்தாங்க எம்பதெல்லா வெக்றதுக்கு சான்ஸ் இல்லைங்க உங்களுக்கு பரவாயில்லைங்க ஒரு ஏக்கருக்கு நூத்தி இருபத்தஞ்சு மரம்னா பரவால்லைங்களேயே எப்டிங்க நூத்தி இருவீத்தஞ்சு வெ வெச்சிருக்கீங்கன்னா பரவாயில்லைங்க ஒரு ஒரு மரத்துக்கு மேல இன்னொரு மரோ வெச்சிருப்பீங்க போலயே சூப்பருங்க நண்பா பேசுங்க நண்பா
நண்பா அப்பா கிட்டதா நண்பா கேக்கணு அது அப்போவே தாத்தா காலத்துலருந்து பரம்பரையா வெச்சுட்டு வராங்க நண்பா
சேரி சேரி நண்பா சேரி சேரி நண்ப நீங்க நண்பா எப்டி காடெல்லா பாத்துக்குவிங்களா இல்ல அப்பாதா பாத்துக்குறாங்களா
இல்ல நண்பா இப்ப அப்பா பாத்துட்டிருக்காங்க இனிமேல் நானு கூட சேந்து பாக்கலாம்ருக்கே
ஓக்கே ஓக்கே நண்பா நீங்க நண்பா வெளிய ட்ரிப்லா போவீங்களா
இல்ல நண்பா நம் நமக்கு நம்மதா நண்பா நண்பர்கள் வேற யாரும் நம் உனக் இல்லையா நண்பா உங்களுக்கு அது மாரி யாராச்சி இருக்காங்களா நண்பா
செரி செரி நண்பா அப்பறொ நண்பா
இப்ப என்ன நண்பா நீதா நண்பா சொல்லணு
ஆ செரி நண்பா எப்ப இருந்து நண் நண்பா மழ பெய்து அஹ் மழ வருது உங்க ஊர்ல
இல்ல மா காலையில இருந்தே பேயுதே நண்பா ஒரு எட்டு மணி அளவுல இருந்தே பெயுதே நண்பா